ஓ
ஆ சொல்
ஓ
சொல்லு
ஆ சைடு பட்டன் இது பண்ணுங்க
ஆ
சைடு பட்டன் ஆ ஆஃப் பண்ணுங்கனு
பண்ணியாச்சுன்னு
ஏமா உங்க தங்கச்சி அந்த கீழ் வீட்ல போய் உக்கார வேண்டியதான
அதுதா மோ சொல்லிட்டு இருந்தாங்க
ஆ
பயமா இருக்கு கீழ போயிருக்க வேண்டியதான நா கூடி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணதுனு கேக்கு அதுக்கு மேல ஒரு வீடு இருக்கது
பக்கத்துல தங்கச்சி
மொத்தமா இந்த ரெண்டு வீடுதா இருக்கா இவங்களோடது அவங்களோடது அ
இவங்களோடது அவங்களோடது மேல ஒண்ணு சைட்ல கீழ ஒண்ணு
அவங்க எங்கேயே போட்டு அது இவங்க வீட்டு கிழ இருக்குல்ல
அதுதான் சொல்ற கீழ போய் இருக்க வேண்டியதானனு உம்ம சொல்லிட்டு
ம் அப்ப அவங்க அ அவங்க தங்கசியோட ஹஸ்பண்டோட
தங்கச்சியோட
அது தா
அ
ஆமா அ
அவங்க
அவுங்க அதா இவங்க போனாலு அவங்களு போனமல்ல அத சொல்லி க்க அவங்களு இருக்குறாங்களன் இல்ல அவங்களுக்கு ஒன்னு இல்ல அவங்களுக்கு அதுக் மேல வீ இதுதான
ம் ம்
வேற என்னங்
அவங்க வீட்ல எத்தன ரூமு பெரிய வீடா
ம் அது ரூமு இருக்கா என்னனு கூட தெரியல நா அது வீட்டுக்குள்ள ஒன்னு நா போன வேற என்ன நைட்டுக்கு என்னது
நைட்டு இது சாம்பார் இருக்கு இட்லி எது தோசைய பழம்